ஆ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சீஸ் டு ஒடம்பு எப்டி இருக்கு
ப்டி வெளியேருக்கு நல்லா கொஞ்சோ ட கொஞ்சோ வந்து பிரசனா இருக்கிற்து எனக்கு மட்டோந்த தெரியு
ஆ ஆமா அது சின்ன வயசுல இரு கிறப்லா பாத்தீங்னா வந்து நம்ப சாப்டாம இருந்தாலுமே வந்து அவ்ளோ ஆக்டிவா இருப்போ ஆனா இப்பல்லா வந்து ஒரு வேல சாப்பல்னாலே நம்ளுக்கு கொஞ்சோ டயர்ட் ஆயிடுது டயர்ட் ஆயிடுதுனா வந்து உம் சாப்புல்லன்றத நம்ம பேஸ்ல காமிக்குது அப்டி போயிட்டுருக்கு இப்பெல்லா உ உம்
அதுவே பாத்தீங்னா இப்ப ஆ இப்ப இருக்கிற சின்ன வயசுல நல்லா சாப்புடுவே னாது ஒரு வேள சாப்ட்டாலு ச்ச இப்ப இருக்கிற அளவுக்கு கெமி க்கல்ஸ் வந்துட்டு அப்ப இல் அதுனால ஒரு வேள சாப்ட்டாலு கே நம்ளுக்கு வேணுன்றது வந்து கட சொல்றது பட் ஆனா அதே இது இப்ப பாத்தீங்கனா அ நாலு வேள சாப் டாலுமே விஷந்தா உள்ளார போகுதே தவிர் தே ஹெல்தியா எதுமே உள்ளார போகறதில்லன்னு நா ஃபீல் பண்ணி இருக்கே ச்ச
உ உம் இப்ப நா வந்து கிராமத்துல தானே இருக்கே இப் இப்ப வந்து எங்க இங்கே காய்கறிலா இங்க நெறைய பூட்டுத்தாங்கல்லே இங்க வந்து மூணு மருந்தடிக்கறினுமெலா அடி டிப்பாங்க இங்கே ஆந்தும் ஆ எனக் தெரியு இப்ப எங்க வீட்ல மொளகா போட்டிருக்காங்க நெல்லு போட்டுருக்காங்க இப்ப மொளகா பாத்தீங்னா வந்து ஆ இப்ப போட் டு ஒரு பதிக்கி அ மூணு தடவ மருந்து இந்தமறில்லா அடிப்பாங்க அ ஆமா ஆனா வந் எதுக்குன்னா பூச்சிப் போனோம் அப்படின்றதுதான் அடிப்போம் அப்படின் சொல்லுவாங்க அதே மாதிரி ஆஹ் இது போடுவாங்க தீனிலா போடுவாங்க மொளகாய்க்கே இப்படில்லா இருக்காங்க இதுலயே வந்து நிறைய இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல்லா அந்த மாரில்லாம் அப்பளா அதுலயுமே என்னென்ன பண்ணுவாங்க ந தெரியல ஆனா இது சொல்றப்ப வெண்டக்கானா அதுக்குமே அடிப்பாங்க இப்ப அத அடி கில்ல நேச் பாருங்களா செடி வந் தின்னாகு பூச்சி வந்துரு இந்த தீனி போட எல்லா வந்து நெறைய காய் வைக்காது கொஞ்ச கம்மியா காய் வைக்காது இந்த மரில்லா இருக்கு உம் ஆனா வந்து இத இப்ப வந்து எங்களு இது வப்பாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க நறையே காய் வைக்கனு சொல்லிட்டு தீனிய வந்து நா ஒரு டைம் போடுறேன்னா அவங்க வந்து நறைய டைம் போடுவாங்க ஏன்னா நா உடுத் தீனிலே வந்து வளரதுக் கே அப் அப்ரோ அந்த காய் நெறைய குடுக்கதும் பூ நெறைய வைக்கிறதுக்கு இந்த மெரில்லா பண்ணுவாங்க ஒரு சில இங்கயே செலவு ஒரு சிலவங்க அந்த மேறி வந்து நேறய அடிக்கடி பண்ணுவாங்க
அது வந்துட்டு ஏ போடுறாங்க ங்கன்னா இப்ப வந்து வெண்டக்கா பாத்தீங்கனா சின்னதா இருந்துச்சின்னா லாபம் கம்மி தான அது நல்ல பெருசா இருந்துச்சுன்னா அதுல தன லாபம் அதே மாதிரி பாத்தீங்கனா இப்போ வேண்டா இப்போ வந்துட்டு நீங்கலா பத்தீங்கனா கிரா மும் நாளோ புளிக்கே வ்ந்து ஒரு இன்கம் சோஸ் தே இந்த மாதிரி ஏதோ ஒன்னு ஆத்தர் கூக்கண்டிப்பா உங்க அப்பாக்கோ ஓ யாருப் பண்றாங்க இன்கம் சோர்சே அதலதா இருக் பண்றாங்க ஆனா இங்க பாத் திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் நா இப்ப கவனிச்சிட்டு தே வீட்ல வந்துட்டு அஅப் அ எனக் கும் மோஸ்லி ஷ் ஸ்டார்ட் திங்கால்லாம் பாத்தீங்கனா எனக்கு இந்த பூச்செடி மேல ரொம்ப புடிக்கு பூச்செடி வெக்கிறதுக்கு கலர் கலரா பூச்செடிங்க வெச்சு அந்த மாதிரி வீட்டுக் க்கு முன்னாடி இந்த ஆர்ச்சல்லா பண்ணி இந்த மாதிரி அதுலாம் ஃபுல்லா படர்ந்து பூல்லா வர்றதுக்கான ரொம்பொ ரொம்பொ புடிக்கு அதுக்கப்புற நா வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சே இதுல என்ன நம்ளுக்கு கெடைக்க போகுது ஒண்ணுமே கெடைக்கறதில்லன்னு சொல்லிட்டு நா போயி இந்த அஹ் ஒவ்வொரு சீட்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த இது இருக்கு பிரிஞ்சால் இருக்கு பாத்தீங்களா பெருசு பச்சையா இருக்குமே அது அ பயருன்வாங்களே பயரு நீளமா இருக்குமே ஆ பயரு ஆ பச்ச பயிறு அத்தா ஆ அந்த மாதிரி இது அஹ அதுக்கப்புறொ இந்த மாரி ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வீட் பண்றே வெண்டக்கா இந்த மாதிரி மொ சீட்ஸ் கலெக்ட் பண்ணி ம் ஹலோ இப்ப கேக்குதா
ஆ இப்
பிரச்சன எனக்கு இல்லன்னு நெனைக்கறே பிகாஸ் நான் ஒர்க பண்ணிட்டு இருக்கே
சரி ஏ வாய்ஸ் கிளியரா கேக்குது இல்ல உங்களுக்கு ஆஹ் ஏ வாய்ஸ் கிளியரா கேக்குதுல சிஸ்டர்
ஆ இப்ப கேக்குது
ஆஹ் ஓகே ஓகே சிஸ்டர்
அப்படியல்லா நாங்க இந்த மாதிரியெல்லா பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன்ஸ் ஸ்டார்டாச்சு சுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு அ பட் பிளாட்ன்ஸ் கு பாத்திருக்கீங்ளா ஜாக்ஃபுரூட் பட் பண்ணது அ அத இது இது ஆஹ் இது பண்ணி வெப்பாங்களே ஒவ்வொன்னா ஊற வெ இவ்வளோ மாசத்துல வந்துரு இவ்வளோ வருஷத்துல வந்துருன்னல்லா சொல்லிட்டு கொண்டு வருவாங்கல்ல அவங்க வந்து இந்த மாரி வ வாங்க இந்த மழை டைம்ல தானே ஒவ்வொனு வச்ச புடி அப்படினு சொல்லி வரும்போது பாத்தீங்கனா அவங்க வந்து சரி நீங்க பிளான்ஸ் எதுவும் வாங்கலனா உங்களுக்கு வந்துட்டு அ மாதிரி பர்டிலைசர் வேணுமா சொல்லிட்டு அவங்களே கொண்டு வந்து தர வாங்க இப்போ வீட்டுக்கு இப்படி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிக்கெல்லாம் இது போட்டீங்கன்னா நல்லா அவங்களுக்கு காய் கொடுக்குங்க நல்லா அதோட பெருசா இருக்கு அதாவது அப்ப நா கேட்டே இதெல்லாம் விஷ தானே இப்ப காய்கறிக்கு பாத்தீங்கன்னா அதுக்கானது வந்து காய்க வேஸ்ட் அதோட சைடுல புல்லா போட்டோனா நல்லா அதுக்கான ஒரு பர்ட்டிலைசரா தா இருக்கு
அதனால அவங்க பண்றாங்க
ஆ நா அதுக்குதா நா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டமே வாங்க மாட்டே ஏ அதுக்கப்புறமு சரி சொல்றாங்களே அப்படினு சொல்லிட்டு ஆ என்ன வாங்கினேனு பாத்தீ பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் ஒண்ணு அது எதுக்குன்னா ஏதாச்சு ஒன்னு இப்போ ஏதாச்சு ஒரு சீடு வைக்கிறோ அப்படினா அது நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணி அந்த அந்த மண்ணில்ல மிக்ஸ் பண்ணி போட்டா போட்டா மட்டு போதும் ஒன்ஸ்ஸுன்னு சொன்னாங்க ஓகே அதுல பாத்தப்போ என்னன்னன்ற மாதிரில்லா இருந்துச்சு ஃபுல்லா இந்த வெஜிடபிள் பீல் பண்ணத வந்து காய வச்சு பொடிச்சு மண்ணல மிக்ஸ் பண்ணி இருக்காங்க அது ஓபன் பண்ண போமே அப்படிதா இருந்துச்சு ஓகேனு சொல்லி வாங்கிட்டே அ மோஸ்ட்லி பாத்தீங்கனா இந்த மாதிரி எதுவுமே வாங்க மாட்டே என்ன பண்ணிருவேனா
ஹம்
வந்துட்டு ஆடு வளர்த்துறாங்க அப்போ அவங்க கிட்ட அந்த கூண்டெல்லாம் கிளீன் பண்ணும் போது அதோட வேஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு பேக்ல வாங்கிருவேன் வாங்கிட்டு நல்லா இந்த இது இருக்கு பாத்திருக்கீங்களா அடுப் எரிச்சா அது வேஸ்ட்டு சல் என்ன சாம்பல் வரும்ல சாம்பல் அடுப் அந்த சாம்பல்ல போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிருவேன் அது வந்து தண்ணி எல்லாம் இருந்துச்சு அது உறிஞ்சுருமே ரொம்ப மிக்ஸ் ஆயிரும் அதுக்கு அதுக்கப்புறம் நல்லா வெயில போட்டு காய வச்சிருவேன் அஹ் சா காய வச்சு பாத்தீங்கன்னா பெரிய கல் எடுத்து இடிச்சு அதது பவுடர் பண்ணிருவேன் அந்த மாதிரிலாம் பண்ணி போட்டோம்னாலே நம்மளுக்கு நார் நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கு இப்போ ஒரு பூக்காத ரோஸ் நல்லா இருந்துச்சு அதெல்லா போட்டு கொடுத்து விட்டா தா அப்படி பூக் ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த கருவேப்பல கருவேப்பில செடி இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு இந்த ம் இந்த இந்த நம்ம சிக்கன் இல்லாட்டி நான்வெஜ் எல்லாம் கழுக பாத்திருக்கீங்களா தண்ணி
ஆமா
தண்ணியெல்லாம் அதோட ரூட் இருக்கிற இடத்துல ஊத்திட்டோம்னா நல்ல கரோத் இருக்கு கஞ்சி தண்ணி இந்த மாதிரிலா ஊத்துறா அது எல்லாரும் சொல்லுவாங்க கருவேப்புல வந்துட்டு இந்த மாதிரி அசிங்கம் அதாவது இந்த வேஸ்ட்ட் தண்ணி இதுல எல்லாம் இருந்து அது வளராதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு நல்ல ம் தான் குடுக்கணு அப்படின்னுல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா என்னோட அறிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஐட்டம் கொடுத்து ஒரு இல ஒரு ஒரு இதுக்கு கூட வரல எனக்கு வச்சது வச்ச மாதிரியே தான் இருந்துச்சு அதுக்கப்புற மாமியார் சொ சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இந்தா மா இந்த சிக்க கலகது மட்டன் கலக தண்ணி அதாவது பர்ஸ்ட் தண்ணியில போட்டு அப்ப அது பிளட் டோட இருக்கு பாத்துருக்கீங்களா அந்த வாட்டர் கொண்டு போய் அது கூட்டிட்டு அப்படின்னா இப்ப எப்படி என்ன விடா ஹைட் ஆயிச்சு இப்போ அது அந்த அளவுக்கு க்ரோத் அதுல நம்மளுக்கு நேர்ல வீட் நான் எப்ப வாங்க வாங்கும் போது எப்பல்லா வாங்கறனோ ஏ மாமியார் சொல்லுவாங்க மீன் கழுகற தண்ணிதான் ரொம்ப பெஸ்ட்ன் வாங்க ஆனா என்ன வீட்டுக்கு முன்னாடி இருக்கு க்கற நா மீன் கலவுற வோ தண்ணில்லாம் ஊத்த மாட்டேன் ஏன்னா ஸ்மெல் வந்துரும்ல ஆஹ் அதனால நான் வந்துட்டு அது இது பண்ண மாட்டேன் இந்த வந்து நான்வெஜ் இது இருந்த ச சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எல்லா வந்துட்டு வாஷ் பண்றது ஊத்துனா நல்ல வெயில் படுறனால அது ஸ்மெல்லு வராது
உம்மா உம்
இல் இருக்கனால ஸ்மெல் வர்றது இல்ல ஆனா அந்த மீன் ஐயோ ஆமா பிஷ் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஸ்மெல் வந்ரு ஆனா அவங்க சொல்லுவாங்க அப்ப நான் என்ன சொன்னேன் பின்ன எங்கேயாச்சும் வச்சிருந்தம் அப்படின்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸ்மெல்லு வராது இது வீட்டு முன்னாடி வாசல்லே இருக்குது ஒரு ஒரு சைட்ல அதை அப்படி வைக்கக்க கூடாதுனு சொல்லி இந்த இந்த நான்வெஜ் கழுவது மட்டும் ஊத்தி ஊத் ஊத்தி ஊத்தி நல்ல ரிசல்ட் அதுல்லாமே எல்லாரும் சொல்லுவாங்க வச்சு அப்ப ஒருடூத்தால வந்துட்டு தொடக்கூடாது எழ கொட ல இருந்து எடுக்கூடாது அப்டின்வாங்க ஆனா அதெல்லா சும்மா பொய்யி அது எல்லா கூட எடுக்காம அது அப்படியே தான் இருக்கு அது வந்து ஆஹ ஒரு கொஞ்ச இல வந்துருச்சு அதோட மேல ரோஸ் எல்லாம் கட் பண்ணி விடும் பாத்திருக்கீங்களா கட்டிங்கு அந்த மாத்ரி அத்லயு இந்த சிசர் எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி விட்டா அத்லர்ந்து அடுத்த பிரான்ச் வரு
ம் இது இப்ப ரோஸ் கட் பண்றோல்ல அது ஒட்டா கட் பண்ணணுமா இ இல்ல நடுவுலே கட் பண்ணணுமா
இவ்ளோ நாளும் நா எப்டி கட் பண்ணிருவேன் பாத்தீங்கன்னா ரொம் ரொம்ப ஹைட் ஆயி முள்ளு குத் குத்த ஆரம்பிச்சுருவோ ட்ரஸ் டிரெஸெல்லா காய போடவே முடியாது அப்ப என்ன பண்ணிர்வோ அது லெவலா கட் பண்ணீர்வ ஒரு பாதிக்கு லெவலா கட் பண்ணிருவே அப்ப அதுலருந்து வரும் அதுலர்ந்து வந்து நல்ல பூ வந்துரு ஒவ்வொரு டைமும் பூ வந்து அது உதிர்ந்ததோ மேல நா எப்பவுமே கட் பண்ணிருவே இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவ பூ வந்து உ இருந்துச்சு என்னா அத கட் பண்ணிருவே அதுக்கப்றோ அடுத்து கட் பண்ணா அடுத் தஞ்சு வரு அதுல ஃபுல்லா பூ வந்துரு நெறைய்ய பூ வரு ஒன்னு ரெண்டில்ல அது அப்டியே ஒரு ஒரு தண்டிலியே பாத்தீங்னா மூணு பூ நாலு பூல்லா வரு அ மொட்டு அவ்ளோ இதா வந்தா இப் இப்ப இந்த ரெய்னி சீசன்ல பாத்தீங்கனா இப்ப கொஞ்ச நாள் வீட்டுக் போன்னால காடு மாதிரி ஆய்ச்சு சொல்லிட்டு அடியோட
ம் ஆ நீங்க வந்து நெறைய நெறைய சொல்றீங்க தெரியாதெல்லா தெரிஞ்சுக்கிறே சிஸ்டர் ஆ ரொம்ப நன்றி ஆ சேரிங்க சிஸ்டர் நம்ப அப்றோ பாக்லா பாய் ம்
கே பாய்